ஹலோ கேக்குதுங்களா
கேக்குது தம்பி வணக்கம் தம்பி
வணக்கம் அ ம் மார்னிங் வணக்கம்
என்னப்பா பண்ற
நா இப்பதான்ங்க எங்க அக்காகிட்ட பேசிட்டே இருக்க
ஆமாவா ஆ தம்பி பக்கத்துல என்ன நெறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா தம்பி உனக்கு
இல்லங்க
ஆமாவா அப்பற ஏயப்பா அவ்ளோ சவுண்ட் வருது பின்னாடி
எதும் சவுண்ட் வரலங்க
வரலியாப்பா சரிப்பா என்னப்பா டீ காஃபி எல்லா சாப்ட்டியாப்பா
ஆஹ்ன் சாப்ட்டங்க்கா பால் குடிச்ச இப்பதா
ஆஹான் சாப்பிட்டன்னு சொன்னியேப்பா குடிச்சன்னு சொல்லுப்பா
சேரிங்க
ம் அப்பறம்ப்பா வீட்டுல என்ன செஞ்சு குடுத்தாங்க ஸ்நாக்ஸு
ஆஹ்ன் குளிப் பனியார செஞ்சு கொடுத்தாங்க இப்பதா சாப்ட்ட
யார்ப்பா செஞ்சு குடுத்தது
எங்க அக்கா
உங்க அக்கா நல்லா சமைப்பாங்களாப்பா
ஆஹ்ன் நல்லா சமைக்கும் எங்க அக்கா தா இப்போ குளிப்பனியார செஞ்சு கொடுத்தாங்க நா சாப்ட்ட
ஆமாவா
ஆஹ நீங்க எதுன செஞ்சு சாப்ட்டுறீங்களா
ஓம்ப்பா நான் வாழைக்கா பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டன்ப்பா நானு காஃபி குடிச்ச வாழக்கா பஜ்ஜி அப்றோ தக்காளி சட்னி நானு எனக்காக தாப்பா சமைச்சே அப்றோ எல்லாரு கேட்டாங்க வாசன வந்துச்சுனு வர வந்துட்டாங்க அப்பா என்ன பண்றதுன்னே தெரியல செரி ஆளுக்கு ஒன்னு ஒன்னு குடுத்துட்டே அப்டிதாப்பா நெனைக்கிறே அந்த வயிரு வாயு ஒத்துழைக்க மாட்டேன்ந்துப்பா
செரிங்க அ நீங்க முட்டே சாப்ட்டா உங்களுக்கு வயிறு வலிக்குனு சொல்லுவாங்க உங்களுக்கு என்னைக்காச்சு வயிறு வலிச்சிக்குதா
எனக்கு யாருக்கிட்டனா குடுத்துட்டு சாப்ட்டாதா வயிறு வலி காலைல எழுந்தா
ஆ செரிங்க
நா வேற குடுக்காது குடுத்தா சாப்ட்டு பழகிட்டேனா குடுத்துட்டு சாப் பிட்டா வயிறு வலிக்குது
சேரி அப்ப இனிமே குடுக்காதீங்க
ஆமா ஒருவேள அந்த வயித்துக்கு பத்த மாட்டுன்தா என்னானு தெரியல
இனிமே திருப்பி ஓட்டல்ல போய் சாப்ட்டுக்கிறீங்களா
அதெல்லா எனக்கு புடிக்கு ஆனா ஓட்டல் போனா நெறையா சாப்ட்ருவேன்னு சொல்லிட்டு எங்க வீட்ல கூட்டுன்னு போக மாட்டேன்றாரு செலவாகுதுன்னு
ஆனா இதுமாறி போய்க்கிறீங்களா
போயிருக்கேப்பா காஜா ஓட் ஓட்டல் போயிருக்குறே எங்க ஊர்லயே போயிருக்கே
ம் அக்மதியா காஜா ஓட்டலா
ஆமாப்பா ஆமாப்பா எப்டிப்பா தெரியு நீங்க கூட போயிருக்கிறீங்களா என்னப்பா சாப்ட்டுருக்கு போயிட்டு அங்க என்ன நல்லாருக்கு சொல்லுப்பா நா போய் அடுத்த முற ட்ரை பண்றே
பிரென்ச் ஃபரைஸ் நல்லாருக்கு சிக்கன் ரைஸ் நல்லாக்கு பிரியாணி நல்லாக்கு அவ்ளதாங்க
ஏப்பா அங்க எவ்ளோ நெறையா இருக்கு என்னப்பா ஃபிரெஞ்ச் ஃபிரரைஸ் வெறு இது மட்டு சாப்பிட்டு இருக்கிறே பிரியாணி பிரியாணி எல்லா
பட் பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரிதான நா சாப்பிட முடியு
இந்த பட்டர் நான்
அதெல்லா பேரு புதுசாக்குதுங்க பேரு தெரிஞ்ச பேரு மட்டுதா சாப்டுவே
தம்பி பட்டர் என்பது வெண்ணையப்பா
எனக்கு தெரியாதுங்க சேரிங்க நீங்க புதுசா சொல்றீங்க நா இன்னொரு வாட்டி போனா ட்ரை பண்ணி பாக்குறே
ஓ செரிப்பா செரிப்பா அந்த பட்டர்லே செஞ்ச சப்பாத்தி நல்லா இருக்கும்பா ரொட்டி ரொட்டி
நா ரொட்டி கூட சாப்பிட்டுக்கிறேனா
ம் அப்றோ அந்த பன்னீர் டிக்கா சாப்பிடு நல்லாருக்கு ம் இதெல்லா சாப்பிட்டு வெளிய வந்து ஜூஸ் குடி ரோஸ் மில்க் அன்லிமிடட் ரோஸ் மில்க் இருக்கு குடிங்கணு
வச்சுக்கறேங்க வேற அன்லிமிட் ரோஸ் மில்க் எங்க இருக்குது
ஆ அங்கயே இருக்கு ப்பா அது எப்டி உனக்கு இப்ப சொல்லலாமான்னு தெரியல பரவாலயாப்பா இங்க காஜா ஓ ஆ அகமதியால இருந்து ஒரு ரெண்டு கட தள்ளி பாத்தீங்கனாலே இருக்குதுப்பா அன்லிமிடட் ரோஸ் மில்க் நல்லா திக்கா குடுக்குறாங்க
எவ்ளோகா
அம்பது ரூபா இருக்கும்பா அது
அம்பது ரூவா குடுத்தா அன்லிமிட்டா குடுச்சிட்டே இருக்கலாமப்பா
எவ்ளோனாலு குடிப்பா சிப்பு வயித்துல வச்சு தெச்சு எடுத்துன்னு போயிடு ஊத்தின்னு வந்துருன்றே நானு
சேரிங்கா சேரி சேரிங்கா நீங்க குச்சிக்கிறீங்களாக்கா ட்ரை பண்ணிக்கிறீங்களா
ஓம்பா குடிச்சிட்டு வீட்டுக்கே வாங்கினு வந்திருக்கறே நான்லா
அது அலுமே வீட்டுல உள்ள என்ன நம்மக்கு பத்தலனா
தம்பி வீட்ல வாங்கினு வரதுக்கு பார்சல்னு ஒரு அமௌண்ட் குடுத் து வாங்கணும்ப்பா அது வந்து அன்லிமிடட்ல சேக்க மாட்டாங்கப்பா
ஆமா சேரிங்கா நம்ம ஒருத்தரா குடிக்றதுதா அன்லிமிடடாக்கா
ஆமாப்பா நீ மட்டு குடிக்கணும்ப்பா உங்க ஃப்ரெண்டுங்கள எல்லா கூப்பிட்டுனு போயி அன்லிமிடட் ஒன்னு குடுங்கன்னு சொல்ட்டு எல்லாரு குடிக்க கூடாதுப்பா தவறான செயல்
சேரிங்க வேற என்னங்க காஜா ஹோட்டல் பெஷ் ஸ்பெஷல்
காஜா ஹோட்டல்ல நான் சாப்பிட்டது என்னவோ அந்த கொத்து பரோட்டா சாப்பிடுவேன்ப்பா
அது எவ்வளோங்க இருக்கு
அது பில் பே பண்ற எங்க வீட்டுக்காருக்கு தாப்பா தெரியு
கொஞ்சோ கேட்டு சொல்லுங்க
சேரிப்பா சேரிப்பா கேட்டு சொல்றம்ப்பா ஆனா கொஞ் தம் தம்பி அவ்ளோல்லா இருக்காதுப்பா
ம்
நூறு ரூபாக்கு மேலதாம்ப்பா அது
சேரிங்கலா
ஆனா கொஞ்சோ ஜூசியா செஞ்சு குடுக்க சொல்லுப்பா யார் மேல இருக்கற கோவத்துலயே சில நேரத்துல தீச்சு குடுத்துருவாங்க
ஆ
அங்க அகமதியார்ல பிரியாணி நல்லாருக்கு
ம்
ஆ காஜால நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் நல்லாருக்கும்ப்பா
ஆ நீங்க சாப்ட்டுருக்கீங்களாக்கா
ஓம்பா சாப்ட்ருக்கே சாப்ட்ருக்கே கேக்குதா அப்றம் பா உனக்கு புடிச் கோயில் கோயிலா சுத்திருக்கிறோ
ம்
நானு நீ எல்லா எங்க போய் சாப்பிடுவ உங்க ஃபிரெண்ட்ஸுங்களோட போய் சாப்டுவல்ல
வேலூர் முருகன் கோயில் போயிருகீங்களா
இன்னு இல்லை இல்ல இல்லப்ப இப்பதானா அது புதுசா ஓபன் பண்ணிருக் க்கறாங்க இனிமேதா போனு முருகர் கோயில் போனு
ஆ
உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லா வெளியே போனா எங்க போய் சாப்டுவீங்க எங்க நல்லா இருக்கு அப்டின்னு கேட்டே
நா இங்க நெறைய கட போய்கிறேங்க உங்களுக்கு எந்த கட சொல்லறதுன்னு தெரி சேரி ஆ சொல்றே பானிப்புரி கட போவாங்க அங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குமா
ஆமா
அங்க பணிப்புரி கட இருக்கு அங்க போய் சாப்டுவங்க எப்பயுமே பிரெண்டசோட அங்க தா போய் சாப்டுவங்க
அங்க நாலஞ்சு கட இருக்குமே தம்பி
அங்க சின்ன பசங்க போறாங்கா கவர்மெண்ட் ஸ்கூல்
தெரியுதுப்பா அங்கயே ரெண்டு மூணு இருக்குது போல இருக்கே அந்த பார்க் பக்கத்துலே
ஆ பார்க்கு பக்கத்துல ஒரு மாரி பூரி கட இருக்கா
ஆமா
அதுக்கு ரைட் சைடு ஒரு ஒரு அண்ணா மாரி போட்டுருக்கு அவங்க அண்ணா அவங்க பேர் ராம் அண்ணானு பேரு அவங்க கடைலதா நா சாப்டுவே எப்பிமே
பானி பூரி கடைக்கு புரமோஷன் குடுத்துருக்கறப்பா நீ
ம் அதுக்கு அதுக்கு எதுரலய ஒரு டீ கட இருக்கு அங்கதங்க நாங்க எப்பயுமே டீய குடிப்போ
ம்ஹும் அங்க சூப்பு கட கூட இருக்குமே ஆட்டுக்கால் சூப்பு முட்ட போட்டு குடுப்பாங்களே நாங்களு அங்க வந்து சூப்பு குடிப்போ தம்பி
ம் அப்றோ சிக்கன் ரைஸ் இங்க கனையபுத்தூர்ல சிக்கன் ரைஸ் கட போட்றாங்க
ஆ
ஒரு சிக்கன் ரைஸ் சிக்ஸ்டி ருபீஸ் அங்க காஜாஓட்டோட அங்க சூப்பரா இருக்கு நா அங்கதா சாப்டுவோ
அப்ப நானு அங்க வாங்கி சாப்ட்டுறே காஜா ஹோட்டல்லல போய் செலவு பண்
ம் ம் அங்க அதிகமா இருக்குங்க இந்த சிக்ஸ்டி ருபீஸ் அறுவது ரூபாங்க
அப்போ ஒண்ணு ரெண்டா வாங்கி சாப்பிட்டுக்கலா
ஆமாங்க
ம் செரி என்னப்பா நீ குரூப் எடுத்துக்கற என்னப்பா
சி எஸ் சி குரூப் எத்துக்கரங்க
சி எஸ் இ குரூப்பா
ஆ
செப்டம்பர்ல இருந்து காலேஜ் ஓப்பனா வாங்கி டிங்களா டிரெஸ் எல்லா காலேஜ் போட்டுன்னு போறதுக்கு
ங்க கிட்ட போய் வாங்கிக்கலான்னு கம்னு விட்டாங்க
ஆ ரெடிமேடே வாங்க்கிவியா இது மாரி வாங்கி தெச்சுக்குவியா ம்ஹூம் செரி
ரெடிமேட் தா வாங்கி யூஸ் பண்ணே
எது
ரெடிமேட் தா நா வாங்ணு
ரெடிமேட் வாங்கி எதோ சொன்னீயேப்பா
அதுதா அது டக் புடிச்சுலா போடுவாங்கல்ல ரெடிமேட் ஏந்த நா ரொம்ப ஹட்டா இருக்கு நானு
ஓஹோ ஒட்டு வெச்சு தைக்குவியாப்பா அப்போ ஸ்டிச் பண்றதுன்னா
அப்டின்னாங்க
இப்ப ரெடிமேட் நீ ஹைட்டா இருப்பேன்னு வெச்சுக்கோ
ஆமாங்கா பேண்ட்டு வந்து சில கட்ல வந்து சின்ன பெர்சா இருக்குங்க்கா
ஆமா
நா வந்து ரொம்ப பெரிய பேண்டா வாங்கி அத ஸ்டிச் பண்வேக்கா
ஓஹோ அந்த ஹிப் சைஸ் எல்லா பெருசா வாங்கி ஸ்டிச் பண்ணிக்குவியா
ஆமாங்க அதாங்க டக் புடி அதா சொன்ன
செரி இப்சைஸ் எப்டி டக் புடிக்குவாங்க அங்க மடிச்சு மடிச்சு தைச்சறாங்களா
மடிச்சு மடிச்சு தெக்க மாட்டாங்க்கா அந்த எத்துல வந்து ஒரு மச் அந்த யத்துல வந்து கட் பண்ணிடுவாங்க லைட்டா லைட்டா கட் பண்ணியு திக்குவாங்கலா இல்ல உங்ளுக்கு உங்ளுக்கு உங்களுக்கு கட் பண்ண தேவயில்லனா அது அப்டியே அது ஜுருக்கு மாரி போட்றவா அது அப்டியே பண்றோ
ஆ ஆ ஆ சரிப்பா எக்ஸ்டரா அந்த கொக்கி எல்லா வச்சி
ஆ அது மாரி எதுவு பண்ணிடுவாங்க
ம் சரிப்பா சரிப்பா அப்புறோ வீட்ல யார் யாரெல்லா இருக்காங்க
வீட்ல அம்மா அப்பா அக்கா அக்காவோட பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க இருக்குறாங்க
ஆமாவா
ஆ ஒங்களுக்கு எத்தினி பசங்க
எனக்கு ரெண்டு பொண்ணுப்பா
ம் எஸ்கூல் படிக்கிறாங்களா காலேஜ் படிக்கிறாங்களா
தம்பி எனக்கு காலேஜ் படிக்கிற அவ்ளவுக்குலா பசங்க இல்லப்பா சின்ன சின்ன பசங்கப்பா
ஆ எந்த ஸ்கூல் படிக்கிறாங்க
ஆஸ் தம்பி அவ்ங்க எயித் ஸ்டாண்டர்ட் ஒர்த்தரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஒர்த்தரு படிக்கிறாங்கப்பா
அவங்க பேரு என்ன ஆ ஹூ வேணா
ஆ தம்பி அதுவு வேணா தம்பி
எஸ்கூல் பேர் சொல்லுங்க
இல்லப்பா வேணாப்பா வேணாப்பா வேணாப்பா
செரி எந்த ஏரியாங்க செர் சொல்லா அந்த ஸ்கூல் பேர்ல சொல்லாங்க
சிகரம் ஸ்கூல்ப்பா
சிகரம் ஸ்கூலா எங்க அக்கா கூட அங்கதா ஓ ஓ கொஞ்ச நாள் முன்னாடி வேல செஞ்சிருந்தாங்க இப்ப அங் ரீசெண்டா நின்ட்டாங்க
நாங்களு அங்க செஞ்சிருக்குறோமே
ம்
அப்ப பாத்துருப்போன் நெனைக் கிறே நானு
அ பாத்திருப்பீங்க
ஆமா அப்புறோம்பா நீங்க
நாங்கக்கா நீங்க நா கவுர்மெண்ட் ஸ்கூல் தாங்க பட்ச்சே நேட்டூர்ல
ஆமாவா நல்ல மார்க் எடுத்தீங்களா டுவெல்த்ல என்னப்பா மார்க்கு
டுவெல்த்ல த்ரிசிக்ஸ்டீன்
அது மட்டு கேக்காதிங்க்கான் சொல்லுவே நென்ச்சே சொல்லிட்ருக்கியே குட் பாய்
அதுக்கு போய் நா நீங்க கேட்டீங்க நா சொன்னேங்க கம்மியா இருந்தாதா கொஞ்சோ இது பண்ணோ நாங் கொ மீடியமா எடுத்துக்கிறோன அதனால எனக்கு ஒன்னு பிரச்சன இல்ல
சரிப்பா சரிப்பா நல்லதுப்பா காலேஜ்லயு நல்லா படிங்க
ம்
அரியர் இல்லாத மார்க் எடுங்க ஏன்னா அரியர் வச்சுட்டீங்க அப்டின்னா
கொஞ்சொ கஷ்ட தாங்க நா கொஞ்சொ ஆவ்ரேஜ் தா அது கொஞ்சோ ரொம்ப படிச்சி கஷ்டப்பட்டு எடுக்கணு முயற்சி பண்றேங்க
தம்பி காலேஜ்ல எல்லா ரொம்ப படிக்கணுன்லா அவசிய இல்ல தம்பி நாம்பெல்தர் தா தம்பி கொஸ்டின் பேப்பர் நாம்பெல்தர் தா தம்பி ஆன்சர் சீட்டு
நம்ப எதோ ஒன்னு ஆன்ஸர் எழுதிட்டு அவங்க தப்புப்போட்டனா இது என்ன
அதுக்கு அ அதுக்கு ரிலேட்டடா எதனா எழுதி தம்பி மார் போடுவ நம்புளுக்கு தெரியாத தம்பி சொந்த கத சோக கதை எல்லா
செரிங்க இப்ப அ எனக்கு வந்து பச்சா அ வந்து மெமரி ஆகுதுங்க மக்கப் பண்றதுதா என்னோட மெமரி புரிஞ்சிக்கிலா என்ன அவ்ளோ படிக்க முடியாதுங்க
அப்ப கத மாரி படிச்சுக்கோன்றே உங்க அக்காவோட ஹெல்ப்பால
ம் சேரிங்
கத சொல்ல சொல்லு அந்த அந்த ஸ்டோரிய பத்தி கத சொல்ல சொல்லு பரு சொல்லுவாங்க அத ஞாபகம்ச்சுக்கோ
செமஸ்டர் எக்ஸாமே ஈஸி இருக்குமா கஷ்டமா இருக்குமாங்க
ஈஸி தாப்பா காலேஜ பொறுத்த வரை எக்ஸாம் எல்லா எனக்கு தெரிஞ்சு ஈஸி தாப்பா
நீங்க இன்ஜினியர் படிச்சீங்களா லா சன் சயின்ஸ் படிச்சீங்களா
நா ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் தா பாா படிச்சே காமர்ஸ் படிச்சேப்பா நானு காமர்ஸ் காமர்ஸ் எம் காம் எம் காம் படிச்சேப்பா
ஆ சேரிங்
தாமஸ் சரிப்பா ரொம்ப நன்றி என் அழைப்பை ஏத் கேக்குதாப்பா நன்றிப்பா ஆ சரிங்கப்பா